கேக்குதுங்ளா
ஆ காலை வணக்கம்
என்ன பண்றீங்க
ஒக்காந்துருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதாங்க வெளியதா நின்ட்டு இருக்கே சாப்ட்டாச்சுங்ளா
இன்னு இல்லைங்க இனிமேதா சாப்புனு ஒரு ஃபங்க்ஷன் போனு
ஓகே ஓ ஓகே ஓகேங்க நல்லது நல்லதுங்க என்ன சமையலுங்க கலைல
கால்ல பசங்களுக்கு தக்காளி சாதோ செஞ்சி குடுத்தே தோச ஊத்தி குடுத்தே உருளக்கெழங்கு பொறியல் பண்ணே சிம்ப்லா முடிஞ்சிருச்சி
ஓகேங்க அங்க மழ வருதுங்களா இல்ல வெயில் தானுங்களா
நேத்து என்னானு தெர்ல திடிர்ன்னு மழ பேஞ்சது
ஓகே ஓகேங்க நல்லதுங்க இங்கயே வெயி வெயிலுதா மழையே பாக்க முல்ல
கொஞ்ச நேரோ ஒரு பத்து நிமிஷோ பேஞ்சது ஆனா நல்லா பேஞ்சது
ஓகே ஓகேங்க அப்டி வன்சின்னா பாத்தீங்கன்னா கூலிங்காயிரு கொஞ்சோ
நல்லா மழ பேஞ்சச்சின்னா ஒன்னு பிரச்சன இல்ல கொஞ்சமா பேஞ்சச்சின்னா அனல் தூக்கி விட்டுட்டு பொயிடு அப்றோ தேடு ஒடம்பு உஷ்ணமாயிரு
ம் ஆமா ஆமாங்க அப்றோ வெளிஎங்க பங்க்ஷன் கல்யாணங்ளா இல்ல காது குத்துங்ளா
இல்ல இல்ல மேரேஜ் கல்யாணோ
மேரேஜ் ஓ நல்லது நல்லதுங்க நெரிங்கிய சொந்தகாரங்க இல்ல
ஆமா நெருங்கிய சொந்தகாறவங்கதா
ஓகேங்க பேமிலியா போற மாரி
ஆமா இல்ல நானு ஹஸ் பண்டு தா போனு பிள்ளைங்களுக்கெல்லா ஸ்கூல் இருக்கு அவங்க எல்லா கெளம்பிட்டாங்க
ஓகே ஓகேங்க அங்கயே முடிச்சிட்டு வந்துருவிங்க மதியோ லஞ்சு
புரிலங்க
எது லன்ச் அங்கயே முடிச்சிட்டு வந்துருவீங்ளா
இல்லலல கால்ல பிரேக் பாஸ்ட் மட்டு்ந்தா ஓபன்ள கேட்டன் அவ்ளோதான் ஹஸ்பண்ட் ஒர்க்கு கிளம்பனும் அதனால நா தே
ம் ஓகேங்க நீங்க வீட்ல தானா ஆ எனக்காயிருச்சுங்க ஆயி ஒன்ற வயசு பையன் இருக்காங்க
ஓ சேரி சேரி சேரி சேரி
சேரிங்க
அவுங்க ஒய்ஃப் வேலை பாக்குறாங்களா
ஆ ஆமாங்க ஒய்ஃபு டீச்சரா போயிட்டு இருந்தாங்க மேக்ஸ் டீச்சரு இப்ப போறது இல்லைங்க பயணம் ஆ பிரைவேட் ஸ்கூல்ல தான் போயிட்டு இருந்தாங்க கவர்மெண்டுக்கு தான் இப்ப படிச்சு எழுதிட்டுருக்காங்க
ம் நல்லது நல்லது
ஆமாங்க ஆனா பிரைவேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து ரூபா பன்னொன்ரூபா தான் தராங்க அத அதை தாண்ட மாட்டிகிது அதுங்காட்டி கவர்மெண்ட்ல பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க
மனசுலு பி. எட் முடிச்சிருக்காங்களா
ஆ பி எட் முடிச்சிருக்காங்க
என்ன மேஜர் எம் எஸ் சி மேக்ஸ்ங்களா
ஆமா மேக்ஸ் எடுத்திருக்காங்க
நல்ல குருப் ஆனா நம்மளுக்கு மேக்ஸ் வராதுங்க சுட்டு போட்டாலும் நம்மளுக்கு மேக்ஸ் வராதுங்க ஏனங்க ஏன மத்த சப்ஜெக்ட்லாம் படிச்சிருவேன் மேக்ஸும் போட்ருவேன் ஆனா மத்த சப்ஜெக்ட்ல இருக்க ஆர்வம் இந்த கணக்குல மட்டும் எனக்கு வரவே வராதது ஏனே தெரியாது கணக்குனாவே எனக்கும் பயம்
நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நான் எம் எஸ் சி, எம் பில் ங்க
ஆ பரவாயில்ல பரவலைங்க சேரிங்க நீங்க என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா
நா முன்னாடி பண்ணிட்டு இருந்தேங்க ஸ்கூல்ல
ம் ஓகே நீங்க போயிட்டு இருக்கப்ப எவ்வளோ சேலரிங்க குடுத்துட்டு இருந்தாங்க
அப்பல்லாம் ரொம்ப மோசம் ஐயாயிர்பா குடுத்துட்டு இருந்தானுவ
ம் ம் லாஸ் லாஸ்ட் டைம் உ மனைவியும் ஒய்ஃப் வாங்கிட்டு இருந்த ம் கடைசியா என் மனைவி வாகனத்து பாத்தீங்கன்னா பன்னரண்டு ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாங்க இதவச்சு ஒண்ணும் பண்ண முடியதுன்னனு சொல்லிட்டு அப்படியே வீட்டுலயே இருட்டாங்க இப்ப வந்து படிச்சுட்டு இருக்கங்க எக்ஸாமுக்கு ம் ஆமா ஆமாங்க அதுல எட்டாயிரம் ரூபா சம்பளம் குடுக்குறாங்க குவாலிட்டியானது இங்க கல்வி கிடைக்க போதூங்க பிரைவேட் ஸ்கூல்ல நீயா நானா ல போட்டிருந்தாங்க அதான் போட்டிருந்தாங்க
ஆ
ஏனா பன்னெண்டு ரூபா சேளரி குடுக்குறாங்க எப்படி குவாலிடியான இது கிடைக்கும் நீங்க வாங்கறது ஒன்ற லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கறீங்க ஈசி தான என்விரால்மெண்ட் டெவலப் பண்றதுல இருக்கீங்கன்னு சொல்லிதான் போட்டுருந்தாங்க போன நீங்க நீயா நானால
வேலைன்னா கூட பையன குடிப்ப
உம் ஓகே ஓகேங்க
எனக்கும் பிடிக்கும் பிள்ளைங்களும் பாப்பாங்க கவர்மெண்ட் வேலையில இருக்கவங்க கெத்தா போறாங்க கெத் த்தா வராங்க பிரைவேட் டீச்சர்ப்பங்கள அவங்க எட்டாயிர்ரூபா பன்னெண்டாயிரம் சம்பளம் வாங்கினாலும் அடிம மாரி வேல பாக்க வேண்டியதா இருக்கு பயந்து பயந்துட்டு வேல பாக்க வேண்டியதா இருக்கு
குரூப் டீச்சர் எல்லா வந்தா மதிய நேரமெல்லா தூங்கிட்டுதா இருப்பாங்க பாத்தா எழுவதாயிரோ எம்பதாயிரோ வாங்கி ட்ருக்காங்க
சொல்றது நா மூணா முடி எண்பதாயிரோ சொல்லு
ஆமாங்க எனக்கு சொல்லிக் குடுத்தவங்களே பாத்தீங்கனா தொண்ணூறு ரூவா என்னமோ வாங்கிட்டு இருந்தாங்க ம் ஆமாமா
இப்ப விஜய் ஆட்சில இவுங்க இதுல வந்து மறு படியு சம்பள உயர்வு ஏத்தராங்க ஊதிய உயர்வு
ஆ ஆமாமாங்க அதுல பாத்தீங்கன்னா நெறய பேத்துக்கு வேல வாய்ப்பு இருக்குது எம்ப்ளாய்மெண்ட்ல எல்லா பதிவு பண்ணி வெச்சுன்னா வேல இல்லாதவங்களுக்கு வேல கெடைக்குது
நானெல்லா பதிவு பண்ணி வெச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க
இப்ப பாக்கலாங்க கூடிய சீக்கிரோ இல்ல இல்ல இப்ப இனி வர காலத்துல அப்டி இருக்குமா சொல்ல முடியாது இல்லங்க
லட்சாவது லட்சோ கோடி கணக்கு பேரு க்கானுங்க வேலைக்கு இல்லாம படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை வாய் ப்பு இல்லாம கஷ்டப்படறாங்க ஏதோ ஒரு வேல கெடைக்குது புழப் ஓட்னா போதுன் சொல்ட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க
ஆமாங்க ஏனா எங்க போனாலு பேசிக் சேலரியே பதினஞ்சுரூவாதா குடுக்கறானுங்க என்னதா படிச்சிட்டு போனாலு அது போக பாத்தீங்கனா பி ஏ முடிச்சிட்டு போனா இரு டுவெண்ட்டி ஃபைவ் குடுக்கறானுங்க மத்தபடி இத வெச்செல்லா ஒன்னும் பண்ண முடியாதுங்க வருஷோ வருஷம் போக ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டு ரூவா இன்கிரிமெண்ட் அவ்ளோதா
ஏனா செலவு அதுக்கேத்தாப்பல டபுளா இருக்கு து பாஞ்சாயிரோனா முப்பதாயிர ரூவாய்க்கு செலவு இருக்குது வீட்ல மல்லிக சாமான்லந்து எல்லா வாங்குறது வெக்கிறதலந்து இல்ல சொல்றோ அது வந்து
ஆமாங்க ஆனா அந்த பதினஞ்சு ரூவா குடுக்கறக்கே அவ்ளோ வேல வாங்குறானுங் பத்து மண் நேரோ வேல செஞ்சாதா பதினஞ்சு ரூவாங்றாங்க ஏங்க அது தக்காளி விலயெல்லா ஏறிட்டு வந்ட்டு இருக்கு இன்னு ஃபேமிலி ரன் பண்றதுல பதினஞ்சு ரூவா வெச்செல்லா ஒண்ணும் பண் ண முடியாதாட்டாதுங்க
ஆமா எல்லா கஷ்டமா இருக்குது என்ன வேல என்ன வாய்ப்புனே தெரியாம இருக்கு
ஆமாமாங்க நீங்க இருக்க சைடுல தக்காளி வெலயெல்லா எவ்ளோ போயிட்டு இருக்கு
படிச்சிட்டு வேலைவாய்ப்பே இல்லாம வாழ்றதெல்லா நாங்க எங்க ஜென்ரேஷன்ல ரொம்பவே கஷ்டோ
ம் ஆமாமாங்க நீங்க இருக்க சைடுல தக்காளி வெலயெல்லா எவ்ளோங்க போயிட்டு இருக்கு
ஹெல்த்தி இப்ப டி என் பி எஸ் சி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்ளா
டி என் பி எஸ் சி இல்லீங்க அது டெட் எக்ஸாம்ன்னாங்க
ஆமா
ஆமா அதுதா படிச்சிட்டு இருக்கேன்னாங்க
அதுக்னு கோச்சிங் போயிட்டு இருக்காங்ளா
இல்ல இல்லங்க இப்ப கொழந்தய பாத்துக்கறங்காட்டி எங்கயுமே போல ஆன்லைன்லதா பாத்து படிச்சிட்டு இருக்காங்க மெட்டீரியல்லா ஃப்ரெண்டெல்லா அனுப்பி விடுவாங்க அத வெச்சுதா பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ம் ஆமா ஆ மாங்க ஏனா ரெண் நீங்க எங்க வெளிய இருக்கீங்ளா இல்ல வீட்ல இருக்கீங்ளா
நா வீட்லதா இருக்கே
ஓகே ஓகேங்க அங்க தக்காளி வெலயெல்லா எவ்ளோ போயிட்டு இருக்குங்க
தக்காளி இங்க வந்து போன வாரோ கிலோ நாப்பது ருவா அதுலயுமே ரெண்டு ரகமா வப்பாய்ங்க ஒன்றர கிலோ அம் அந்த மாறி விப்பாங்க வாரோலா கிலோ ஐம்பது ருவா போன வாரதுக்கு இந்த வாரோ கிலோ ஐம்பது ரூபா இப்ப கடைக்கலா போனோ வச்சுக்கோங்களே தக்காளிக்கு ஐம்பது ருபா வெங்காயாத்துக்கு ஐம்பது ருபா இதுக்கே நூறு ருபா சரியா போய்ரு அது எக்ஸ்ட்ரா புளி பூண்டு வாங்கிட்டா இரநூறு ருவா சரியா போயிரு ஆ நூறுருவாய்க்கு ஒரு முன்னூறு ருவா நானூறு ருவா இல்லாம சந்தைக்கே போ முடியாது
ஆமாங்க நேத்தே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய்ட்டு வந்தோ மூவாயிருவா கழண்டுருச்சு அதுவு மார்க்கெட்டுக்கு போனாலு எங்களுக்கு ஒரு ஆயிர ரூவா ஆனா இருக் இருக்கறது ரெண்டு பேரு தா ரெண்டு பேரு பைய ஒருத்த தா இருந்தாலுமே ஃப்ரூட்ஸே பாத்தீங்கன்னா கா கிலே கா கிலோ வாங்கி போட்டாலே பாத்தீங்கன்னா ஐந்நூறு அறுநூறு வந்துருது
நால இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாறில்லா அந்த டிமார்ட் இருக்கு பாத்தீங்களா டிமார்ட்டு
ஆமா டிமார்ட் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சோ உம்
அப்ப கண்ணு க்கே தெரியாம எதேதோ எடுக்க போகு போறது கொஞ்சமா எடுக்கற மாறிதா இருக்கு ஆனா எடுக்கறத பாத்தீங்கன் வச்சுக்கோங்கள பில் ஐயாயிருவா கண்ட என்ன எடுப்போமே தெரியாது அப்டி ஆயிரு ஆனா அதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த ஐயாயிர ருவாய்க்கு நா சாமா மூணு மாசோ நா மூன்ற மாசச்சு ஓட்டிருவ நானு
உம் உம் உம் அப்டிதா சொல்லி எடுத்திருக்காங்க ஒரு லிஸ்ட் போட்டது ஒன்னு அங்க போய் கைக்கு வந்தத எடுத்துட்டு போ ஒன்
ஆமால அன்வான்டட் திங்ஸ் வாங்குறது திங்ஸ விட்டுட்டு மளிக சாம மட்டு அதிகமா வாங்கணோனு வச்சுகோங்கள சா அ கண்டிப்பா மூண் நாலு மாசோ நல்லாவே ஓட்டிகுவ நாலா அதுக்கப்பறோ போய் மல்லிகசாமாணு எக்சஸ் ஜாமாவு வாங்க மாட்ட
ஓகே ஓகேங்க நாங்க ஆமா ஆமாங்க நீங்க எப்டி சந்தைக்குலா வாரத்துக்கு ஒரு டைம் போவீங்களா இல்ல மாசத்துக்கு ஒரு டைம்ங்களா
சந்த திங்கக் கெழம
ஓகே ஓகேங்க இங்க செவ்வாய்கெழம புதன்கெழமைங்க
உம்
உம் வாரத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வந்துருவோ
ஆ வாரத்துல ஒரு நாளு தா
உம்ம் ஓகே ஓகேங்க இங்க நா பக்கத்தூர்ல ஒரு ஒரு டைம்ல ஒரு ஒரு நாள் போடுவாங்க எங்க ஊர்ல ஒரு இன்னொரு நாள் போடுவாங்க மாத்தி மாத்தி வாங்கிக்கிறது நாங்க பாத்தீங்கன்னா இந்த கேரள கேரளால இருந்து ஒரு எனக்கு ஒரு கிலோமீட்டர் உள்ளைங்க
அப்டீங்களா சேரி சேரி ஆனா அந்த சைட் கூலிங்கா தானே இருக்கு நீங்க வெயிலா இருக்குறிங்க
இல்ல இல்லங்க கேரளான்னா கேரளா இல்லைங்க இப்ப எப்டி பொள்ளாச்சினா பொள்ளாச்சிக்குள்ள அப்டி இருக்கறேங்க உரு ஒரு ஊருக்குள்ள இருக்கம்
கேரளால்லா நல்லா இருக்கு ஆனா நா போனதில்ல பட் கேள்விப்பட்டு நல்லா இருக்குங்க மாறி
நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க கேரளா நல்லா இருக்கு அதே பக்கத்துல பாத்தீங்கன்னா வால்பாற இருக்கு அங்கெல்லா வந்து பாருங்க இந்த கிளைமேட்டுக்குல்லா நல்லா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
ஓ ஓகேங்க நா பாத்தீங்ன்னா லேப்புல ஒர்க் பண்ணிட்டுருக்கேனுங்க
அப்டிங்ளா செரி கவுர்மெண்ட்லேங்ளா இல்ல ப்ரைவேட்லேங்ளா
இல்ல இல்ல ப்ரைவேட்லதா லேப்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கே ஓகேங்க இன் நன்றி வணக்குங்க
கண்டிப்பா இன்னொரு அழைப்புல கண்டிப்பா சந்தி மிக்க நன்றி கால்ல பஸ் காலர் நீங்க தேங்க் யூ